வணி எப்டி இருக்கீங்க நலமா இருக்கிறீங்களா
உம் நல்லமா இருக்கிறோம் நீங்க எப்ப இருக்கீங்க
ஆ நான நலமா இருக்கேன் தோழி இன்னைக்கக நம்ம என்ன தலைப்பு பத்தி பாக்க போறோம்
ஆ தெரு உணவு ஸ்ட்ரீட் ஃபுட்டு்
ஆ தெரு உணவு கடகள் பத்தி பாக்க போறோம் ஓகே தோழி நான என்னோட கருத்துக்கள பகிர்ந்துக்கிறேன்
ஆ செரிங்க நான்ஸ நான முதல்ல சொல்றேன் தெரு உணவு என்பது அண்டாற வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா மாறிடுச்சு சாலையோரங்கள் கெடைக்கும் உணவுகளா எளிமையாவோ மலிவாகோ சுவையாவோ இருப்பதெல்லாம் அனைவருக்கும் பிடித்ததாக உள்ளது தெரு உணவு என்பது ம் சாலையோரங்கள சிறிய கடகள் அல்லது வண்டிகில விற்கப்படும் உணவுலதான தெருவுணவுனு சொல்லாங்க இந்த ரோட்டோரமா அப்டி தள்ளு வண்டியில வச்சு வைப்பாங்கல்ல அதானா இது உணவு உடனடியாக தயாரித்து வாடிக்கையாளர்கள் வழங்குறாங்க ஆனா ஒவ்வொருத்த வந்து நல்ல என்ன பண்றது சுத்தமா நல்லா செஞ்சு தருவாங்க ஒவ்வொரு தல் வண்டி கடயில பாத்தீங்கன்னா சுத்தமே இல்லாம அந்த நம்ம சாப்படற தட்டு கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டம்ளர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கழவுனைத்தடையில கழுவி கழுவி நெறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க அத பாத்தா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஒவ்வொரு கடயில பாத்தீங்கன்னா நல்ல ஹைஜீனிக்கா நல்லா சுத்தமாவும் செஞ்சு தருவாங்க ஆனால நான் அதிகமா பாத்தீங்கன்னா அந்த தெரு தெரு உணவு இருக்குல்லா அதிகமா நான் சாப்படவே மாட்டேன் கணவு தான் அதெல்லாம் பாக்காம வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைகளுக்குல்லாம் கொடுப்பாங்க நான நெறைய திட்டுவேன் எங்க இதெல்லாம்ங்க ந்து கொடுக்குறீங்களே சுத்தமே எல்லாம செஞ்சிருப்பாங்க அப்டின்ட்டு ஆனா எல்லாத்தையும் எப்டி சொல்ல முடியாது நெறைய பேர் நல்லா சுத்தமாவ செஞ்சு தராங்க இந்த இந்த மாலை நேரத்துல செய்வாங்கள உணவுகளா காலையில செய்யாம மதியம் செய்யாம மாலை நிற அவங்களா பதக்க சுத்தமாஞ த்துருப்பாங்கண்ணா பாத்த அளவுக்கு ஆ நீங்க சொல்லுங்க உங்க உங்களோட அனு
ஆ என்னட்ட கேட்டீங்க அப்டின்னா நீங்க சொன்ன மாரி இந்த மாலையில செய்யற ஒரு ஆ தின்பண்டங்கள் செய்யற கடயெல்லாம் நெறைய இருக்கு அதுல வந்துட்டு ரொம்ப நல்லாவே செஞ்சு தருவாங்க சொல்லி உதாரணமா சொல்லணும் அப்டின்னா அ எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்டின்னா ஒரு சமோசா கட இருக்கு அந்த கடயில பாத்தீங்க அப்டின்னா சாயங்காலம் கரெக்டா ஒரு அஞ்சு மணில இருந்து நைட்டு ஒரு எட்டு எட்டரை மணி வரையுமே கடை போட்டிருப்பாங்க ஆ அது வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே செய்வாங்க அதாவது எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து ந்த இ நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள அந்த மசாலா எல்லாம் வச்சு நேரடியா போடுவாரு அது வந்துட்டு நம்ம பாக்கும்போது செரி சுத்தமா செய்யறாரு அப்டின்னு நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால புள்ளைங்க ஸ்கூல் விட்டோனேயே இந்த அஞ்சு மணிக்கு செடி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பூள்ளைங்காம் அங்க வந்து சாப்படுறது நான நெறைய பா்த்திருக்கேன் அந்த கட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்ச அஞ்சு வருஷமாவே வருது அது என்ன சொல்றது சுவையின் தரம்ன்னனு சொல்லலாம் அதே நேரத்துல நல்லா சுத்தமும் அவர் கொடுக்குறனாலஹ நான பாத்த அளவுல அந்த கட வந்துட்டு ரொம்ப வருஷமாவே ரன் ஆகிட்டு இருக்கு தோழி அது மட்டும் இல்லாம வேற கடகள் சொல்லணும் அ அப்டின்னா எங்க வீட்டு பக்கத்துலயே அப்பறம் இது இருக்கு அந்த பஜ்ஜி ஆ வட அதெல்லாம் போடுற கட பஜ்ஜி வந்துட்டு அவங்க கரெக்டா அதே டைம் தான் அவங்களும் ஒரு அஞ்சு மணிக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க புள்ளைங்கல்லாம் ஸ்கூல் விட்டு வர்ற டைம் ஆ அதுல பாத்தீங்க அப்டின்னா அவங்களும் அதே மாரிதான் அந்த பஜ்ஜிக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து அவங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா கட ரன் பண்ணிருக்காங்க இப்ப ஸ்ட்ரீட் ஃபுடன்னு சொன்னோடனே எனக்கு அந்த இரண்டு கட கடகள்மே ஞாபகம் வந்துச்சு ரெண்டு பேருமே தரத்திலயும் செரி சுவையிலும் செரி ரொம்ப அருமையா செய்றாங்க தோழி
ஆமா தீமைகள் பார்த்தோம்னா நம்ம அந்த தெரு உணவுல வந்து இந்த போ பலகாரம் எல்லாம் செய்யறாங்கல்ல இந்த வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் அதல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்ச எண்ணெயிலய செஞ்சு செஞ்சு திருப்பி திருப்பி அதை உபயோகப்படுத்துறாங்கள அது உடம்பு ரொம்ப கேடு விளைவிக்குதுன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய சொல்லிருக்கறாங்க ஆனா வேற வழி இல்ல அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவள ரொம்ப இல்லாததுதானே அந்த மாரில்லாம் பண்ணுவாங்க தெருவுணவு செய்யறவங்க வந்து டெய்லி எண்ணெயையும் அவங்களால மாத்தி சமைக்க முடியாது என்ன விலையெல்லாம் பயங்கரமா இருக்குல ஆயில் விலைய எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தானுங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆயில் விலையல்லாம் இப்ப ரொம்பவே அதிகம தான் இருக்கு ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ற மாரி டெய்லியுமே நம்ம போய் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது என்ன புதுசு புதுசா
உம் அவங்களுக்கு நஷ்டமாகும் அதனால அவங்க அந்த எண்ணெயிலே செய்வாங்க ஆனா நம்ம வந்து சாப்பிறது வந்து டெய்லியும் அதைவோ எடுத்து எடுத்துக்க கூடாது எப்படியும் சுவைக்காண்டி எப்படியாவது வாரத்துக்கு ஒரு தடவ மாசத்துக்கு ஒரு தடவ வாங்கி சாப்பிடலாம்ஹ் நிறைய பேரு வந்து இந்த அது என்ன செய்வாங்க இந்த கூலி தொழிலாளர்ன்னும் சொல்றாங்கல்ல கட்டட வேலை பாக்குறவங்க அப்றம் தோட்டத்து வேல பாக்குறவங்க இவங்கள எல்லாம் ப இப்பல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்து சைடையும் கிராமத்து சைடு நகரங்கள் சைடும நிறைய அந்த தள்ள வண்டி கடைகள் நிறைய வந்துருச்சு எங்க பாத்தாலுமே இருக்கு நான் பாத்த அளவுக்கு எங்க எங்க அம்மாங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா கிராமம்்தான் அங்கே எல்லாம் பாார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் விக்கவே விக்கமாட்டாங்க இப்ப அதிகமா விக்க மாட்டாங்க நம்ம ஏதாவதுஹ் உடம்பு சரில்லையோ ஏதோ முடியலயோ அப்படி வீட்டுல இருக்கவங்க பண்ணான ரொம்ப தூரமா போய் தான் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்கன்ன பார்த்தாலும் கடையில ஆரம்பச்சுட்டாங்க பாத்தீங்களா அஹ் இப்ப காலக்கட்டத்துல பாத்தால்லாம் எங்க பாத்தாலும் இந்த தள்ள வண்டி கடைகள் ஹோட்டல் எல்லாம் எங்க பார்த்தாலும் இருக்குது நல்ல கடைய பாத்து நம்ம சாப்பிட்டுட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது உஹம் அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தோழி இருந்தாங்க அவங்க வந்து இந்த நான் மதுரையில வந்து கொஞ்ச நாளு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்ப நான் ஒரு ரூம்ல அங்க அங்கேயே ரூம் கொடுத்திரு நாங்க ரூம்ல தங்கிிருந்தோம் நான் காலேஜ் படிக்கும் போோது கல்லூரி படிக்கும் போது இந்த என்டன்ஷிப் சொல்லுவாங்கல்ல ஒரு ரெண்டு மாசம் சங்கே தங்கி் பிராஜெக்ட் மாரி பண்ண சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஆஹ் அல ரெண்டு மாசம் வந்து மதுரையில தங்கிருந்தேன் அப்ப வந்து என்னோட என்னோட ரூம்ல தங்கிருந்தவங்க எல்லாமே ஸ்டாஃப் நர்சங்கா பி எஸ் சி நர்சிங் முடிச்சிருப்பாங்களா அவங்க தான் நெறைய பேரு அதுல ஒரு தோழிக்கு வந்து பிரைன் ஹியூமர் வந்துருச்சு இப்ப அந்த ரூம்ல இருந்தவங்கல்லாம் சொன்னாங்க நான் சொன்னெல்ல நீ கேட்டியா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல்லாம் வாங்கி சாப்பிடாது சாப்பிடாதுன்னு சொல்லி கேட்டியா அந்த பொண்ணுக்கு அவந்த அந்த பொண்ணுக்கு வந்து அதிகமா வந்து இந்த மீன்னா ரொம்ப பிடிக்குமாமா இந்த மீன் ரோட்டோரமா வறுத்து வறுத்து விப்பாங்கல்ல அஹ் ஆஹ் அந்த கோட் எண்ணெயிலே ரொம்ப மாச கணக்கான எண்ணெயிலே செஞ்சி செஞ்சி வித்திருப்பாங்க போலருக்கு ஆஹ் அந்த இதையே வாங்கி சாப்டு சாப்டு கடையோரமா ஒரே கடையில இல்ல அதே மாரி நெறைய கடை லயனா இருக்க கடையில வங்கி வங்கி சாப்பிடுமமா மதுரையில அந்த பொண்ணு மீன்னுன ரொம்ப பிடிக்குமாம டெய்லி இதுக்காண்டியே ஈவ்னிங் ஆன போகுமா வாங்கி சப்பிற்றதுக்கண்டியே போகும் இப்டியே சாப்டு சாப்டு இந்த பிரைன் ஹியூமர் கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு பிரைன் ஹியூமர் இல்ல பிரைன் டி பி சொல்வாங்கல்லா அதாம திடீனு தலைவலிக் தலவலின்னு சொல்லிட்ருக்கும் போதே டாக்டர் போனப்ப அவங்களே கண்டுபுடிச்சிடா நீ அதிகமா கடையில வாங்கி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்டுவியானு கேட்டாங்கள மா அப்புறம் பிரண்ட் எல்லா ன்ன தோழிக எல்லாம் சொன்னாங்களாமா ஆமாங்க இவ அதிகமா வந்து மெயின் வந்து கடையோரமா இருக்கு அந்த ரோட்டோஓரமா கடையிலல்லாம் அதிகமா வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருப்பா நாங்க சொன்னா கேக்கவே மாட்டா அதோட விளைவுதாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கடுத்து என்னன்னு தெரில ரெண்டு மாசம தான் அவ வேலை செஞ்சாங்க வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அந்த பொண்ணு உடம்பு அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கறவங்களுக்குல்லாம் சீக்கிரமா அது அப்டேட் ஆயிடும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கவங்க எது சாப்பிடலுமே அவங்களுக்கு உடம்பு வந்து ஒத்து வரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துதான் சாப்பிடும் அந்த தெரு உணவுங்களா பார்த்துதான் வாங்கி சாப்பிடணும் நல்லா ஹை ஜீனிக்க நல்லா சுத்தமா இருக்க செய்யற எடத்துல எல்லாம் வாங்கி சாப்பட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை
ம்ம் ஆமாம் தொளியவுமே நீங்க அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொன்னதே நம்ம பாக்குற கடைகள்ல சுத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி சாப்பிடணும் இதே ஒரு சில இதெல்லாம் காலையில செஞ்சிருப் இருப்பாங்க சில இதெல்லாம் வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆனா வீஸ் வீடல செய்யும் போத் முக்காவாசி நம்ம என்ன சொல்லானா நல்லாாதான் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை கே தான் ஆனா கடைல வந்துட்டு நமக்கு நேராவே செய்வாங்க ஒரு சில உதாரணமா சொல்லணும்னா ஒரு சில புரோட்டா கடைகள் எல்லாம் பாாரத்தீங்கன்னா நமக்கு அத பார்த்தாலே சாப்பிடவே தோணாது
ஆமா ஆமா
நமக்கு வந்துட்டு புரோட்டா புடிக் இரு ஆனா அவங்க பண்றத பார்த்தாலே நமக்கு லைஃப் வாழ்க்கையில இனிமே ப்ரோட்டாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அளவுக்ககெல்லாம் வந்துட்டு
ஹ் ஆமா ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அஹ் வேர்வையோட செய்வாங்க இந்த கையெல்லாம் சரியா கழுவ மாட்டாங்க எங்க அம்மாவுக்கு அந்த சுத்தமாவே இந்த ஓட்டல் சாப்பாடுனா பிடிக்கவே பிடிக்காதுங்க ரொம்ப ஹசின்னு பாப்பாங்க சுத்தம் பாப்பாங்க நாங்கல்லாம் இப்பவும் அந்த டேஸ்ட் காண்டி இந்த வீட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எப்படி நம்மளுக்கு தகட்டிடுமுல்ல என்ன பண்ணறது ஒரு நாளைக்கு ஏது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த எங்க ஊர்ல வந்து எங்க அம்மா ஊர்ல வந்து அதிகமா வந்து இந்த புரோட்டா கடைதான் அதிகமா இருக்குங்க எங்க பார்த்தலும் புரோட்டா கடை அதிகமா இருக்கும் அந்த ஊருக்கு புரோட்டாவே ரொம்ப பேமஸ்
ம் ம்
அதனால வந்து இந்த அந்த பக்கம் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த கல்லூரிக்கு எல்லாம் போகும்போது அந்த புரோட்டா கடை எல்லாம் பாத்துட்டே போவோமா என்னன்னா புரோட்டா கடை இப்படி இருக்குது சீமார்லே கூட்டுவாங்க அதுலயே கூட்டிட்டு அதுலயே திருப்பி செய்வாங்க பாத்துருக்கீங்களா அதுக்குன்னு தனியே சீமார்லா எல்லாம் வச்சிருப்பாங்க தொடப்பக்கட்டை எல்லாம்
உங்க உங்க சைட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்கிறதே தோழி
அப்டியா இதோ இந்த பிள்ளக வந்துருச்சு வெளியில போயிருந்தது என்
அஹ் வேற எதுவும் அனுபவங்கள் இருக்கா தோழி
உஹம் அது வேற ஒண்ணுன்னா அதிகமா வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்ப கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அதிகமா பாத்தே இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த தள்ளுவண்டி கடைகள் வந்து எங்கன்ன பாத்தாலும் இருக்குது ஈவினிங் ஆனா எங்க பார்த்தாலும் கடைகள் நெறைய இருக்கும் இந்த காளான் விப்பாங்க காளானு
ஆஹ் ஆமா தோழி நம்ம அதையே மறந்துட்டோம் ஸ்ரீபுட் நாளே முக்கியமா சொல்ல வேண்டியது காளான் தான் சொல்லாம் காளான் மட்ட ட்டும் இல்லாம அஹ் காளன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க
உம் ஆமா இ பஸ்டல ஆஹ் முதல்லாம் பாத்தீங்கன்னா நான் கல்லூரி படிக்கும்போது இந்த கோயம்பத்தூருக்கு எல்லாம் சித்தி வீடு இங்க இருக்கும் அதிகமா வருவேன் லீவ் வுட்டா அப்புற பாத்தீங்கனா அந்த சிட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த அந்த நீ சொல்றது நீங்க சொல்றீங்கள சிக்கன் ரைஸ் காளன்ல்லாம் அவ்வளாக்கா விக்காது இந்த சிட்டகுள்ள மூடி வச்சிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே கிடைக்குதல்ல கிராமத்து சைடு இந்த சிக்கன் ரைஸ் காளான் அத மாதிரி விக்கிறாங்க நெறைய பாத்துருக்கேன் எனக்கு என்னமோ அது பிடிக்கவே பிடிக்காது வீட்டுல சத்தம் போடுவே அத கொழந்தைகளுக்கு வாங்கிட்டு வாயிட்டு வந்து கொடுத்தா ஆஹ் மஷ்மா நெறைய சாப்பிட கூடாது டேஸ்டுக்கு எப்பாவது சுவைக்கு எப்பயாவது சாப்பிடலாம் அஹ அடிக்கடி வாங்கி சாப்படுறது உடம்புக்கு கெடுதல்னு எல்லாரும் சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கெல்லாம் கேன்சரே வருதாம்மா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிறவங்களுக்கு
அது வந்துட்டு நம்ம அதே மாதிரி சிக்கன் ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாதான் சாப்புடுணும் ரொம்ப சாப்புட்டாலும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உட ல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நா கேள்விப்பட்டேன் அதனால சிக்கன் ரைஸ் எல்லாம் ரொம்பவே நிறையா டைய்லிசாப் அந்த மாதிரி இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பறது கூட கொஞ்சம் பாத்துதான் நம்ம சாப்பிடணும் தோழி
பிரியாணி சாப்பறாங்க சிக்கன் பிரியாணி அது
அது ஒன்னும் பிரச்சனை இல்ல தோழி அது நம்ம வீடடு்ல செய்யிறது மாரி தா இருக்கு ஒரு சில கடைகள்ல ஆஹ் அது ஒரு சில கடைகள பொறுத்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் இந்த கடை தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த கடையில வாங்கிட்டோம்னா நல்லதுதா தோழி
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்தான் அது என்னன்னா நம்ம வீட்டுல வந்து ஜாயிண்ட் பேமிலியா இருப்பாங்கல்ல உஹம் ஆஹ் அது சொல்லுவாங்க கூட்டு குடும்பத்துல இருக்கவங்களாம் நம்ம வந்து ஒருத்தர் சொல்றத ஒருத்த கேட்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவாங்க நான் பாத்திருக்கேன் பஸ்ட் எல்லாம் முதல்ல எல்லாம் யார ம்பத்துல வந்து நான கல்யாண அனுப்பூசில வந்து நானே மாமியா மாமனாரு அஹ அஸ்பண்டன்ஸ்பன் தம்பி எல்லா பேரும் இருப்போம்மா அவங்க வெளியில யாராவது வருது வெளியில போயிட்டானா கொழந்தைகளுக்கு வந்து சொன்னா கேட்கவே மாட்டாங்க ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டுவாங்க தெருஓரமா வக்கிறதுதெல்லாம் சைத வட் எல்லாம் மாத்வே மாட்டாங்க அது முன்னாடியாது விளைவுகள ஏற்படுத்தும் ஒவ்வொரு பக்க ஸ்கின் அலர்ஜிலா வரும் தெரியீங்களா வெளில வாங்கி சாப்ட்ரவங்களுக்
அதான் உடல் உபாதைகள் நெறையாவே இருக்கும் தோழி நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய நேரம் அப்டிங்கறது கடந்துடுச்சு அடுத்த தலைப்பல நம்ம சந்திப்போம் தோழி நன்றி தோழி
நன்றி வணக்கம்